ஹலோ கேக்குதுங்ளா
கேக்குது கேக்குது உங்களுக்
ஆ கேக்குதுப்பா என்ன பண்றீங்க
என்ன பண்றா அக்கா வீட்டுக்கு போணோ இன்னிக்கி சண்டே அவங்க ட்ரீட் வெக்கறன்னு சொன்னாங்க இப்ப கேக்குதா
ஆ கேக்குதுங்க
ஆ ஆ அதுதா அக்கா வீட்டுக்கு போயிருந்தோ அவ வர சொல்லி ரொம்ப நாளா கூப்டுட்டே இருந்தாங்களா
ஆ ஆ
சேரி போயிட்டு வந்
நல்லா பேசுங்க சத்தமா பேசுங்க கொஞ்சோ செரியா கேக்கல ஆ அம்மாவா சேர் சேரி சேரி ம் என்னங்க வீ ட்டா உங்களுக்கு
ஆமா ஆமா பிரியாணி அப்புறோ பிரியாணி சிக்ஸ்டி ஃபைவ்லா செஞ்சாங்க
ஆ
சாப்டோ ஆமா ஆமா சிக்கன் எறா பிரியாணி செஞ்சாங்க சிக்கன் சீக்ஸ்ட்டி ஃபைவ் போட்டுட்டு பிரெட் ஹல்வா அது இதுன் செஞ்சாங்க
பிரெட் ஹல்வா கூடவா
ஆமாங்க செஞ்சாங்க ஈ ஈவினிங் செஞ்சாங்க ஸ்நேக்ஸ் சாப்புல்லா அப்டினு பாத்தோ காலேல பதினொன்றைக்கே கெளம்பணோ
உம்-உம்
இப்டியே வந்தோ
உங்க-உங்க வாய்ஸ் கொஞ்ச பிரேக் ஆயி கேக்குது உங்க-உங்க பக்கத்துல இருக்குறவங்க பேச்சுதா கேக்குது கொஞ்சோ வெளிய கொஞ்சௌ தனியா வந்து பேசுங்க
ஆ இப்ப கேக்குதா
ஓகே பா
ஆ ஓகே-ஓகே நீங்க என்ன செஞ்சீங்க சமயல்
பிரெட் அல்வா அப்றோ
பிரெட் அல்வா செஞ்சாங்க அப்றோ அங்க ஒரு பிளாட்ஸ் மாரி கட்டிட்டாங்க இப்ப வீடு அழகா இருக்கு வீடு ஒரு மாரி சின்னதா ரூம்மு ரூம்க்குள்ளேயே ஜன்னல் இருக்கு நா எங்க பழய வீட்ல அந்த மாரிதா இருக்கு அதே மாரி இப்டியே இருந்தது டயாடா இருந்து லிஃப்ட்டுலயே போறா மாரி வீட்டுக்கு நல்லா இருந்து ஃபித்துப்ளோருன் சொல்லி நின்னாங்க போனோ நல்லா இருந்துச்சு கீழே பசங்களுக்கு கா விளயாடுறது எல்லாமே வச்ச வெச்சு இருந்தாங்க
ம் உம் நல்லா என்ஜாய் பண்ணீங்ளா
நல்லா என்ஜாய் பண்ணோ போய் சாப்ட்டோம் நல்லா சாப்டு அங்கே உக்காந்துடு இருந்தோ கட அங்கயே பக்கத்ல சூப்ப சூப்பர் மார்க்கெட்லா இருந்துச் போயிட்டு வந் வாங்க நெறய பொருள் அப்படெபிளா வித் வெச்சுருந்தாங்க ஒரு கண்ணாடி வாங்கணோ வீ வீட்ல மாட்டரதுக்கு பெருசா அது ஒரு முன்னூரூபா வெல சொன்னாங்க அது அழகா இருந்துச்சு சேரி வீட் வீட்ல மாட்லா அப்டின் சொல்லி வாங்கின்
ம் ம் சேரி சேரி சேரி ம்
வ
நா ஃபிஷ்தாப்பா பண்ண கறிதா வாங்கிட்டு வந்தாங்க எங்க ஹஸ்பண்ட் கறி வாங்கிட்டு வந்தாங்க ச்சி சாரி மீனு வாங்கிட்டு வந்தா டாங்க மீன் வாங்கிட்டு வந்து ஃப்ரை பண்ணி கொஞ்சோ கெழம்பு வெச்சோ ம்க்ம் ம் சேரி சாப்டோ ம் சாப்டு முடுச்சுட்டு ஒரு தூக்கோம் போட்டோ சேரி எழுந்துட்டு உங்ககிட்ட இப்ப பேசிட்டு இருப்போ
வேல எல்லா எடுத்துட்டு வந்தீங்களா வீட்டுக்கு
ஆமாங்க எடுத்துட்டு வந்துருக்கங்க செய்யணுங்க இனிமேதா ம் மாவு ஆ இட்லிக்கி சேரி கொஞ்சோஸ் டே ஆட்டிட்டு இருக்க ஆ அப்புறோ சும்மா கடில ஆ கடைல இருவரூவா முப் பத்துருபான்ட்டு மாவு வாங்குறோ ம் பத்தமாட்டந்து
ஆமா
ஆ உங்க வாயிஸ் ரொம்ப ஸ்லோவா கேக்குது ஹலோ ஹலோ ஆ கேக்குதுங்ளா
ஆ கேக்குது கேக்குது உங்களுக்கு கேக்குதா
ஆ கேக்குதுங்க ஆ அத சரி சும்மா மாவு வெளிய வெளியேவாங்கறது எப்டி நம்மளே வீட்ல போட்டுக்கலா அப்டின்ட்டு வீட்ல போட்ருக்கே மாவு அரக்கிறே உம்
வேணும் போது யூஸ் பண்ணிக்கலா
ஆமா ஆமா ஆமா ஏன்னா இங்கேயே அந்த பச ஓரளவுக்கு இருவத்தஞ்சு ரூபா மாவு ஒரு ஃபுல்லா ஒரு நாலு நாலு இட்லி எட்டு இட்லி பத்து பன்னெண்டு இட்லி வரு இப்ப என்னனா ஆனா நாளு இட்லி எட்டு இட்லி மேலே வரமாட்டேங்குது
கம்மி பண்ணிட்டாங்க மாவு
நல்லாவே இருக்க மாட்டேந்து பஸ்டு விட இப்போ அதுவு தண்ணியா இருக்து கரைக்க தண்ணி எல்லா ஊத்தி கரைக்க தேவல அப்டியே உப்பு போட்டு களறி மாவு ஊத்ததா இருக்குது உ சேரி அதா பாத்தோ சரி சரி கட்டா வர மாரி இல்ல செரி நம்மளே வீட்ல செஞ்சுக்கலா அப்டின்ட்டு எல்லா ஊற வச்சே காலேல இப்போ மதியான செரி நைட்டு கா ஆட்டி போட்டு ஆ இதுல பெக்கெட்ல ஊத்தி பிரிஜூல வச்சுட்டா இந்த வாரத்ல செஞ்சு டிபன் செஞ்சுப்பாங்க உம்
நாளைக்கென்ன லன்ச்சு எல்லா பிரிப்பேர் பண்டீங்ளா ந லன்ச்சுக்கு
ஆமாம்பா ம் என்ன பண்றீங்க சுடிதார்லா எடுத்து வச்சுருக்கீங்ளா? சுடிதா எடுத்து வச்சிர்க்கிங்ளா காலேஜ் போற்துக்கு
இல்ல இல்ல எதுவு எடுக்ல பேக் மட்டுந்தா நேத்து கடைல வாங்குனோ நாங்க ட்ரெஸ்ஸு லா இன்னு பாக்ல இனிமே தா போய் எடுக்கனு
ம் சேர் செரி நல்லா ஜாலியா படிங்க ஜாலியா போங்க புக்ஸ் எதுனா வேணுன்னா சொல்லுங்க இங்க நம்ளுக்கு தெரிஞ்ச கடை ஒன்னு இ ருக்கு அங்க போய் வாங்க்லா செரியா ம்
உங்க ஹஸ்பண்ட் தம்பிலா என்னா பண் ஹலோ
ஆ எங்யோ கேக்குற மாரி கேக்குது உங்க வாய்ஸு ஹலோ அதா உங்க வாய்ஸ் எங்யோ கேக்குற மாரி இருக்கு கொஞ்சோ நல்லா எடத்துல உக்காந்து கேளுங்க பேசுங்க
நீங்க ஒரு நிமிஷம் நா வெளியதா உக்காந்துருக்கே
ஆ
ம் இந்த பக்கொ இன்னு கொஞ்ச இருக்கு அப்டியா இன்னு இந்த பக்க வந்துட்டா இங்க வீட்ல கொஞ் அப்டியே பேசிக்கிட்டே நா
ம் அதா கொஞ்ச நல்ல ப்ளேஸ்ல உக்காந்து பேசுங்க செரிங்ளா ம் ம் அப்றோ சொல்லுங்க நீங்கதா காலேஜ்க்லா எப்டி போ போறீங்க ஹலோ ஆ
அம்மா வீட்டுக் போலயா நீங் இன்னக்கி
போலங்க ம் அம்மா வந்தாங்க மத்யான வீட்டுக்கு
அப்டியா
ஆ வந்து பாத்தாங்க பாத்துட்டு பேசனாங்க பேசிட்டு கொஞ்ச நேரம் இருந்துட்டு களம்பனாங்க சொரி அம்மா தா வந்துட்டாங்க இல்ல இப்போ கொஞ்சோ வீட் ல வேலலா இருக்கு செரி நாளைக்கா போய் பாத்துக்கலா வீட்ல போயிட் டு அப்டின்ட்டு
ம் ம் நாளைக்குதா ஹாஸ்பிட்டல் போலான்னு இருக்க இந்த மாரி கால் ரொம்ப வலிக்குது
உங்க வாய்ஸ் சுத்தமா கேக்க மாட்டேந்து ஏ அந்த மாரி பண்றீங்க செக் பண்றீங்களா கொஞ்சம் வெளிய வந்து பேசுங்கள நல்லா போல்டா பேசுங்க ஏன் போல்டல்லாம் பேசமாட்டன்றீங்க
கேன் நா
ஆ இப்பதாங்க கேக்குது உங்க வாய்ஸு விட்டு விட்டு கேக்குது
அப்டியா நான் என்னுடைய ஃபோன்ல நெட்டு காலி ஆயிச்சி ஒய்ஃபை தான் வச்சிருக்கேன் கிட்ட உக்காந்து இருக்கேன் அதனால ஆ ஆ அதான் நாளைக்கு தான் ஹாஸ்பிட்டல் போ போறன்
ஏ என்னாச்சி
விழுந்தட்டன்னு சொல்லியிருந்தன் இல்ல அதுவே வீங்கிருச்சி ரொம்ப சில்ப்பர் போட்டாவே வலிக்குது ரொம்ப காலு
கொஞ்ச வந்து சுத்தன்னி சுடுத்தன்னி ஒத் தரம் குடுங்க
எல்லாம் குடுத்துட்டன் இந்த உப்பு புளி அதெல்லாம்மோ போட்டு பாத்துட்டன் வலி கொறையற மாரியே இல்ல சுத்தமா அதுதா எதா ஆயிருக் க அப்டின் சொல்லி ஹாஸ்பிட்டல் போயே பாத்துடுலா அப்டின் ஏன்னா ரொம்ப நாள் ஆயிடுச்சே எல்லாமே பிளே பண்ண தைலம் போட் டன் ஆயின்மென்ட் போட்டன் அந்த உப் பு போட்டன் சுடுதண்ணில கால் வச் ச எது பண்ணியும் வலி கொறையற மாரியே இல்ல இன்னும் அதுகேத்த மாரி வேற ஆமா பெருசா வீங்கி இந்த ஸ்லிப்பரே டைட் ஆயிடுச்சி
அய்யோ ஆ
அதனால நாளைக் காலையில ஹாஸ்பிட்டல் போயிட்டு என்ன ஏதுன் பாத்துட்டே வந்துர்லா அப்டின்னு ஏனா ஓர் ஒரு வாரத்துக்கு மேலயே வலிச்சுனு இருக்குது நடக்காது ஏந்தா இப்டின் சொல்லி நானு நடந்துகிட்டே இருக் கே அதனால இன்னு வலிக்குது
ஆ
அதா சேரி நாளக் பாத்துல போறோ
டிடினா எதுன் பாத்துட்டு வாங்க ஏனா மெயிண்லா காலேஜ்லா ம் ரொம்ப ஈ சீப்பல்லாம் போடாதீங்கங்க நார்மல்லு செப்பலே போட் டுங்க ம் ம் ம் ம் இப்ப என்ன அதே சாப்பாடா இல்ல
ஆமா ஆமா எதுவு பிரிப்பேர் பண்ல ஆ தி நறையா செஞ்சுட்டாங்கன் கொண்டு வந்துட்டாங்கன் எல்லா அப்புறோ கொஞ்சோ தோச அப்புறமா காலைல குருமா அம்மாவே செஞ்சாங்க அதுவே கொஞ்சோ இருந்துச்சு அதுவே வெச்சு மேனேஜ் பண்
சேரி சேரி ம் ம் சேரி நாள் நா சேரி போங்க போயிட்டீங்கன்னா எதுன் பாருங்க ஏனா காலுல்ல ம் அப்புறோ காலேஜ் எல்லா போம்போது என்ன ஒரு ஒர் வாரந்தா இருக்கு து உங்களுக்கு ம் ம்
கண்ணுக்கு பாக்கணு என்னன்
ம்
நீங்க கிட்டத்துல எதாவது போய் பாக்கணு அது எப்டி செக் இப்ப நீதா கண்ணாடி போணுமா இல்ல இதே லென்ஸ் குடுத்தா கண்ணாடி தருவாங்களா
உங்களுக்கு பவர் எப்டி நல்லா தெரியுதா
இதே கூட ஓகேதா
அப்பனா இதே வாங்க்கோங்க நீங்க இதே மாரி இதே ஆமா அதே பவர் நீங்க சொன்னீங்கன்னா அதே பவர்ல ரெடி பண்ணி தருவாங்க பிரேக்சர் ஆயிருச்சு அப்டின்ட்டு சொன்னீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்க செக் பண்ணீங்கள கண்ணாடிய இது எது
ஆமா ஆ இருக்கு
னா அத அப்டியே மாத்தி எடுத்துட்டு வாங்க ஏனா இப்ப ஒரு கண்ணாடி நீங்க கேட்டுட்டு வாங்கனீங்கன்னா அது பவர் கொஞ்சோ இன்டு ஆ பவர் கொஞ்சோ ஜாஸ் தியா கம்மியா இரு போல்ல இப்ப அதே இது எடுத்துன் போய் குடுத் திங்கனா அதுக்கேத்த மாரியே அவங்க கரெக்டா உனுக் பண்ணி தருவாங்க சேரிங்களா ஆ அந்த மாரி பண்ணுங்க ம்
அத யோசிக்கிற அந்த பவர் அது வேற எங்க வெச் சன் தெர்ல பாக் லா அப்டி இல்லன்னா போறது போறோ ஒரே வாட்டி செக் பண்ணிப் புதுசாவே வாங்கிக்கலாமா அப்டின்
ஆ சேரி பாருங்க ஏனாப் போனீங்னாவே ங்க உங்களுக்கு இன்னு ஜாஸ்தியாதா
ச்சு
ஒன் இயர் மேல ஆயிருச்சா அப்பனா நீங்க செக் பண்றதுனு கரெக்ட்தா நல்லாதா இருக்கு நீங்க செக் பண்ணிக்கோங்க ம் அதா செக் பண்ணுங்க செக் பண்ணிட்டு ஒரே ஆ ஒரேடியா காலேஜ் போட்டுக்குள்ள பா்த்தீங்கன்னா ஒரேடியா வாங்கப்பீங்கள ம் ம் ம் சேரி சேரிங்க என்ன பண்றாங்க உங்க பாட்டிமா ஊர்ல இருந்து உங்க அம்மமா வந்துக்கறாங்க போளருக்கு ஊர்ல இருந்து உங்க அம் அம்மாமா வந்துட்
ஆ ஆம்மா ஆம்மா அவ்ங்களு வந்துருக் க்காங்க என் கசின்லா வந்திருக்காங்க எல்லாரு டிவி தா பாக்குறாங்க
ம்ம் சேர் சேரி என்ன திடீர்னு வந்திருகாங்க சும்மாவா
ஏங்க ரொம்ப நாளா வேட்டு வேட்டுன்னு இருந்தாங்க சேரி வந்துட்டா இப்ப எங்க காலேஜ் ஓப்பன் வரைக்குந்தா நாங் வீட்டுல இருப்போ நா வீட்ல இருக்கும்போது தாதா அவங்களுக்கு கொஞ்சோ வசதியா இருக்குன் சொல்லி இப்போவே வந்துட்டா டொவின்டிஎய்த் எங்க வீட்ல ஒரு சாமி கும்புட்றாங்க அப்போ போம் அப்போ போயிட்றே அப்படின் சொன்னாங்க
என்ன சாமி
அதா அந்த கொலாவரி அம்மன் னு ஒரு சாமி கும்பறாங்களா அந்த சாமி கும்பட்றாங்களா இருபத்தி எட் தாங்கிவி அப்போ ஒரே வாட்டியா போலா அப்டின் சொல்லிருந்தாங்க அதுக்கப் அப்புறமா எனக்கு காலேஜி ஓபன் ஆயிடுதுல
எங்க மா ஆமா
நா வீட்டுல இருக்க ஆ பாத்திருக்கே பாத்திருக்கே நா நயன்த் படிக்கும்போது பாத்தே நயண்த்தோ டெண்த்தோ படிக்கும்போது நல்லா செய்வாங்க ஆனா ஒரு இது மட் மாறி இருக்கு தோப்பு மாரி உள்ள நாம நடந் இன்னு போணு அது போரதுக்கே ஆகு
ஆ நீங்க பேசறத விட உங்க பின்னாடி இருக்கறவங்க பேசுற சவுன்ட் தாங்க கேக்குது
த்தர்கு ஒரு நிமிஷோ இருங்க அவ்ளோ தா அவுட் ஆ யாரையோ அநியாயத்துக் மூவாயிரோ இப்போ ஓகேவா
ஆ இப்போ ஓகேங்க ம் ம் ஏன் பால்கனில பேச முடியாதா
பால்கனில உக்காந்துட்டு இருந்தா தான் கேக்குது இவ்ளோ நேரம் பால்கனிலேதா உக்காந்திருக்கேன் நா
ஓஹோ சேரி சேரி சேரி ம் எங்க மேல மொட்டமாடில பெருசா உங்கள்து
ஆமா பெருசு மொட்ட மாடி மேல ஒண்ணு அதுக்கு